ஆ கேக்குது
அம் ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆமா சாப்டாச்சு ப்ரோ நீங்க என்ன பண்றிங்க
ம் சும்மாதா ப்ரோ இருக்க காலேஜ் முடிச்சுட்டு நீங்க ப்ரோ நீங்க ப்ரோ
ஆ என்ன ப்ரோ
நீ என்ன பண்ற ப்ரோ
நாங்க சும்மாதா ப்ரோ இருக்கே
என்ன படிச்சிருக்கிங்க என்ன ஒர்க் பண்றீங்க
நா வந்துட்டு இது மெக்கானிக்கல் படிச்சிருக்கே இப் இப்ப ஒரு ஜாப் தேடிட்ருக்கே
புரிய்ல ப்ரோ
மெக்கானிக்கல் படிச்சிருக்கே ஜாப் தேடிட்ருக்கே
ம்
பென்டிங்கு
புரிய்ல ப்ரோ
நீங்க நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா ப்ரோ
அ ப படிப்பு என்ன படிச்சிருக்கிங்க என்ன படிச் சிருக்கீங்க
நா பி காம் முடிச்சிருக்க ப்ரோ
ஆ ஓகே ஓகே
ம்
அடுத்து என்ன பண்லானு
அடுத்தது நெக்ஸ்ட்டு எம் பி எ போடலானு
ஓகே ஓகே
நீங்க ப்ரோ
நா இல்ல ப்ரோ இனி ஜாப்புதா பாக்கணு ஒன்னு ரெண்டு இது அப்ளை பண்ணிருக்கே
ம்
அது இப்ப என்ட்ரி பண்ணனுனா
எக்ஸ்பீரியன்ஸ்சு அதுலா இல்லையா ப்ரோ ஒன்ட்ட
இல்ல ப்ரோ நா இப்பதா முடிச்சே
த்ரஸ்சஸ்ஸா
ஆமா ஆமா
ம்
நீயும் முடிச்சு எத்த பா எப்ப
நீங்க ஃபோர் இயர்ஸு நாங்க த்ரீ இயர்ஸா
ஆமா ஆமா
ம் இன் கஸ்டொல்ல ப்ரோ இன்ஜினிரிங்துல்லா
ஆமா கஸ்டந்தா ப்ரோ அதெல்லா ஈஸியா
ஆனா முடிச்சா வால்யூவா
அ முடிச்சா வேல்யூ இன்ஜினேரிங்
ம் ஃபுல்லா இதுதா வருமா மேக்ஸ் மாரி கொஞ்சு
ஆமா அது மற்றது டிபாட்மென்னா வந்துட்டு மேக்ஸ் கம்மியா வரு மெக்கானிக்கல் வந்துட்டு எ ப்போவ்மே மேக்ஸ்சா தா இருக்கு
ம்
லாஸ்டு ரெண்டு வர ரெண்டு செம்முக்கு மட்டு மேக்ஸ் அவ்ளோவ வராது எதோ ஒரு பேப்பரு அப்டினா வரு
ம் உங்கள்து அட்டனமசா யூனிவசிட்டியா ப்ரோ சைன் பண்றது
யூனிவ்சிட்டி தா
ஓ ஓகே ஓகே ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா எதாச்சி அவன வர
ஆமா
ம் அட்டனமஸுனா எதுவேனா பாக்கலா
அட்டானமஸ்னா
அட்டனாம்ஸ் ஸ்கூலு எதன பாக்கலாம் ப்ரோ
அட்டனாம்ஸுல்லதா நா நா இங்க கவுன் கவுன்சிலிங்ல போட்ட ப்ரோ அத்னால எனக்கு கவுன்ஸ்லிங்ல கெடுச்சு
ஓகே ஓகே ப்ரோ நல்லது பரோ
ஆமா அத்னால அப்டே ஜாய்ன் பண்ணி முடிஞ்சி
ம் மேரேஜ் ஆய்ச்சா ப்ரோ
இல்ல ப்ரோ ஆகல
ஏ ப்ரோ பண்ணிக்குத்தான
இல்ல இல்ல அது இப்பதைக்கி ப்ளான் இல்ல
பத்தே இப் ஐடியா இல்ல
ஆமா ஆமா
ஓகே ஓகே ம் ம் நல்லது இல்ல பாருங்க எதுன்னு என்னன்னு
அது ம் இப்போதைக்கி ப்ளானே இல்ல அ ஜாபு போய்ட்டு அப்புறம் பாக்கலா அப்டின்
ஓ ஓகே ஓகே ஓகே ப்ரோ நாங் நாங்க வந்து நெக்ஸ்டு மேரேஜ் தா ப்ரோ நம்மளோட கொஞ்சோ ஃப்ரெண்டுலதா பெஸ்ட் நம்ப ஒரு கேல் ஃப்ரண்டு வீட்ல கொஞ் டார்ச்சர் பண்றாங் போல
ஒ
சோ நெக்ஸ்டு நம்ம என்ன பண்றத்தா யோசனை
அ
ம் ப்ரோ நீங்கூட அது மாரி உங்குளுக்குன்னு ஒண்ணு இந்தா நீங்க கரெக்டா தெஞ்சிருக்கு
ம் எனக்கு அதெல்லாங் இல்ல ப்ரோ
நாட் இன்ட்ரெஸ்டா
ஆமா
ஒய் ப்ரோ
அதுக்கே இல்ல
ம் எத்னா பாரு பஞ் ஜாலியா இரு ப்ரோ
ஆ
ஜாலியா ஜாலியா இருக்கனு ப்ரோ லைஃப்னா ஒரு டைம் தா சோ அதனால நா எவ்ளோ ஜாலியா இருக்கனுமோ அவ்ளோ ஜாலியா இருப்பே ப்ரோ படிக்கணு படிப்பே
ஆ
ம் ஜாலியாவு இருப்பே இப்போ ஆள் கிளியர் அவ்ளோதா ப்ரோ சாட்டிங்கு ஒரு சாட்டிங்கு ஒரு டூ செம்மு அறியர் வச்சே சோ நெக்ஸ்ட் இதுக்கப்பறோ அறியர் வச்சா நம்ம நெக்ஸ்ட் ஃபைனல் இயர்ல கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்ட்டு கிளியர் பண்ணி வந்ட்டு இப்ப பினிஷ் பண்ணிட்டே ப்ரோ செரி ஓகே அந்த டைம்ல ஜலாந்தனா ஜலாந்தனா சோ இப்ப நெக்ஸ்ட் டைம் கே இன்னு ரெண்டு வருச இருக்கா ரெண்டு வருசத்துல நம்ம என்ன பண்ண முடியுமோ கொஞ்சோ பண்ணீட்டு அதுக்கப்றோ ஒர்க் போய்ட்டு அதுக்கப்றோ நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது வேலக்கி ஏதாச்சு போ வேண்டிதா
ஓ ஓகே இந்த கார் காலேஜுக்கே டைம் கரெக்டாகுங்க
உங்களுக்கா ப்ரோ ம் ம் ம்
அப்பறோ அவுங்க இங்க காலேஜ் ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டா
சுட்டா ப்ரோ சூ இன் பண்ணீங்க சூ போட்டுன அந்தமாரி போனோமா
ஆமமா
ஓ எவ்ளோ ப்ரோ ஃபீஸ் ஓட
ஃபீஸ் வந்துட்டு ஒரு எய் எயிட்டில இருந்து ஒன் லேக் வரு
ஒரு செம்க்கா இல்ல ஒன் இயரு
ஒன் இயர்ருக்கு மத்த டிபார்ட்மெண்ட்க்குல்லா கொஞ்சோ கூடுதல் இருக்கு
புரியல ப்ரோ
மெக்கானிக்கலுக்கு எய்ட்டில இருந்து ஒரு ஒன் லேக் வரு
ஆ
மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சோ கூடுதலா இருக்கு
ம் ம்
அவர் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்து
ஓகே ஓகே ப்ரோ நம்பளுக்கு நம்பளுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆச
ஆ
ஆனா சோ நம்ம காமஸ் க்ரூப் எத்துட்டோ
ஓ
ம் அவ்ளதா நம்பளால இது எந்த பண்ண முடியுமோ அது பண்ணிக்க வேண்டிதா
காமஸ் ஈஸியா கஷ்டமா ப்ரோ
ப்ரோ வெரி ஈஸி ப்ரோ
ஆ
இத்தனைக்கு நானு அவ்ளோ படிக்கலா மாட்டே ப்ரோ சும்மா ஒரு நார்மலா தா படிப் வீட்லல்லா கால்ல ஸ்கூல்ல படிக்க மாட்டே வீட்லல்லா படி செம் நாளக்கி செம் பப்ளிக் இதுவு நா பப்ளிக் நா இன்னக்கி நைட் படிப்பே படிச்சி போர் டொன்டி ஒன் டூவெல்த்ல நீங்க ப்ரோ
இந்த டூவல் டுவல்த்தா
ம்
டு்வல்த்ல வந்துட்டு இப்ப த்ரீ நய நயன்டி ஃபைவ்
ஓகே ஓகேங்க நம்மளுக்கு கொஞ்சோ மெட்டீரியல்ன்னு ஒன்னு தெரியுமா மெட் டீரியல் கேள்வி பற்றுக்கீங்களா அது படிச்சினு போயிடுவே ப்ரோ அதுதா ப்ரோ அதுல பத்து கொஷ்டீன் இருக்கா பத்து கொஸ்டீனு படிச்சினு போயிடுவே அவ்ளோதா ஒன்மார்க்ல்லா பாத்துட்டு போயிடுங்க ஒன்மார்க் மட்டு கண்டிப்பா ஒரு பதினஞ்சு பதினாறு ஒன் மார்க் கரெக்டா எழுதுவ ப்ரோ அதா ப்ரோ
பாஸ் ஆனு பாஸ் ஆவனு டவுட் வர கூடாது அதனால ஒன் மார்க் கரெக்டா எடுத்தாலே பாஸ் ஆயிடுவன்னு நம்பிக்க அதுக் அப்புற பாத்தா எனக்கே தெரில இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ல நா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் வருனு எதிர்பாத்த
ஓகே
ஃபோர் ஃபிப்டி வருந்தன வந்த ப்ரோ நா என்னை நம்பவில்லை எந்தன் கண்ணை நம்பவில்லை அப்புறம் வந்து பிகாம் எல்லோரும் போட்டானுங்க பிகாம் போட்ட பிகாம் கடச்சிது பிகாம் முடிச்சிடு இப்ப எம் பி ஏ போடுற எம் பி ஏ போட்டு நெக்ஸ்ட் எதாச்சு பண்ணுலா ப்ரோ
எங்க இது காலேஜ்லல்ல எல்லா ஒன்வர்ட் கெடையாது டைரக்டா டூ மார்கு அதுக்கப்பற சிக்ஸ் மார்க்
காலேஜ்ல இல்ல ப்ரோ நா சொல்றது ஸ்கூல்ல ம் எனக்கு ஒரு காலேஜ் வண்மல் டூ மார்க்கு ஃபைவ் மார்க்கு டென்மார்க்கு அவ்ளதா ப்ரோ
சிக்ஸ்டீன் மார்க்
அவ்வளதா ப்ரோ
ஆமாம்
ம்
அது எழுதி எடுக்கறகே கஷ்டோ
ம் ம் ம் அதெல்லா ஃபுல் அப் பண்ணாம அப்புற இன்ஜினியரிங் னாவே கொஞ்ச கஷ்டந்தா ஆனா முடிச்சுட்டா
ஆமாம் அதுல இருந்தாலு வேல கெடைக்கும்ல ப்ரோ
கடிகன்னு ப்ரோ எஃபெக்ட் போட்டாதா கெடைக்கும்ல சும்மா வீட்ல இருந்தா நம்ப அந்தளவுக்கு யாரும் முடிக்கல நம்ப வீட்ட தேடி வந்து இப்ப யாரோ சொல்லி தரு இது வேலைக் கூப்பறளக்கு ஒரு நாலு அஞ்சு கம்பெனி சுத்தணு இன்னு நெறய கம்பெனி சுத்தணு அப்புற எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கனு அப்பற நம்ப விடுதேடி வருவாங்க சார் இந்த மாதி எங்க கம்பெனிலந்து வராங்க உங்களுக்கு இந்த மாரி நாங்க வேக்கன்சி பண்றோ அப்படின்னுவாங்க அப்டிதா அப்டிதா ப்ரோ எங்க ஊர்ல ஒரு அண்ண
ஆ
ஒரு செவன் இயர்ஸ் ஆ ஒரு கம்பெனில போனாரு அக்கொண்டிங்கா பாத்தாரு இப்ப நைன்டி டௌசண்ட் வாங்குறாரு
ஓகே
ம் ஒரு கம்பன்ல
ஸ்டார்ட்டிங்கே அவங்களுக்கு
ஸாட்டிங்ல ஒரு டுவெண்ட்டி டௌசண்ட் செஞ்சிருந்தாரு போல
ஆ
வேற கம்பன்ல்ல கூப்ட்டு வேற கம்பன்ல்ல போயி ஒரு நாள் சொல்லுவாரு அட்வைஸ் பண்ணுவாரு இது மாரி போ நீ ஸ்டாடிங்கி கம்மியா இருக்கதெல்லா பாக்காத அங்க நீ எக்ஸ்பீரியன்ஸா இரு